ஹலோ எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி
அ நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா கால சாப் ப்பாடு மத்தியான சாப்பாடு
ஆ இல்லக்கா இனிமேல்தா சாப்டணு வயிற்றுல ஒரே வலியா இருக்கு சரி வெறு தயிர் சாதம் மட்டு
ஏ புண்ணாயிருச்சா
ஆமாக்கா எது சாப்ட்டாலு மாம்பழ சா அதிகமா சாப்பிடலக்கா மொதல்ல சா
மாம்பழ நானே ஒன்னே ஒன்னு சாப்பிட்டு கதுக்கு வயிறு வாய் எல்லா வெந்து போய் கெடக்குது அவனுங்க இந்த கல்லு வச்சு பழுக்க வெக்கிறான்ங்க போல இருக்கு
ஆ தெரியல என்னன்னேக்கா எனக்கு இந்த தொண்டேல வந்து உம் எனக்கு தொண்டேல வந்து வய வரைக்கு ஒரு மாதிரியா எரியுது எது சாப்ட்டாலு எனக்கு முடியல என்னால எல்லாமே போல இது ஆயிடுச்சு போல இருக்கு
தேங்கா பால் உள்ள மஞ்சத்தூள் போட்டு ஆ டீ குடிங்க டெய்லி காலேல நைட்ல வந்து நம்ம பசும்பால் இருக்குல்ல அதுல மஞ்ச மஞ்சதூள் போட்டு நைட்டு ஒரு டம்ளர் குடிங்க சீக்கிர ஆறிடும்
சேரிங்க அக்கா கண்டிப்பா செய்றே
ச நல்ல ஆயிடுச்சு
சரிங்க அக்கா கண்டிப்பா ட்ரை பண்றே நேத்து கூட நா என்ன பண்ணே கொஞ்சோ லைட் தம்புக்கு போட்டு ஹ மஞ்சத்தூள் போட்டு பால்ல குடுச்சா இப்ப அதோட கொஞ்சம்
மணத்தக்காளி கீரையும் நல்லது
ஆ அதான் சொல்றாங்க எங்க வீட்
அது நீங்க ஆயும்போது அதே ஒரு நாலு தலையை எடுத்து நல்லா கழுவிட்டு மென்னுங்க பச்சையாவே மென்னு முழுங்கனீங்கன்ன ஆ ஆமா ஆமா நம்ம ஆடு மாடு மாரிதா ஆயிடுச்சி காலம் என்னா மன்னு ஆ நல்ல பச்சையாவே மென்னு முழுங்கினீங்கன்னா அதிக இதுல வந்து நம்மளுக்கு இது கெடைக்குது சீக் கிரத்துல ஆறிரும் அப்பறமே நீங்க வந்து தேங்கா பால் மாரி ஊத்தி சூப்பு வச்சி குடிங்க இல்லைன்னா கொழம்பு மாரி வச்சி சாப்டுங்க அது நல்லா இருக்கும்
சரிங்கக்கா சரிங்கக்கா கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அது நீங்களோ குடிங்ககாக்கா பொங்கலுக்கும் வச்சி புண்ணா ஆயிடுச்சி சொன்னீங்களே ஆ
இந்த அது ஆடுக்கு போடுவாங்களா அவுத்திக்கீற அதையும் தான் நல்லா பொடிசா நறுக்கி முருங்கக்கீற மாரி சுண்டி அத சாப்படறேன் இல்லன்னா அதையும் சூப்பு மாரி இது மாரி கழனி தண்ணியில வேக வச்சி அதுல ஒரு டம்ளர் குடிக்கிறது
சரிங்கக்கா எனக்கு இந்த சளி கூட போகவே மாட்டிங்குது அக்கா நானும் என்னென்னவோ ட்ரை பண்றேன் அதான்க்கா போட்டேக்கா மெளகு கூட போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுதான் நான் இந்த பால் குடிச்சேன்
தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணு
எங்கக்கா எனக்கு ரொம்ப கூல் ரொம்ப ஹீட்
ஆமா வெயிலுக்கு அது இதாதான் ஆவுது ஆனா சுடுதண்ணிக்கு மட்டும்தான் அது நல்லா மெல்ட் ஆயி எறங்கிரும்
அப்டியா எனக்கு என்ன தெரியல சுடு தண்ணி குடிக்காமலே வயிறெல்லா கபகபான்னு இருக்ற மாதிரி இருக்கு
ஏற்கனவே புண்ணா இருக்கு அத குடிச்சோம்னா அதா அவ்வள ஹீட்டு ஒடம்பு ஒங்களுக்கு குளிர்ச்சி சேரல என்ன அதுக்கு தகுந்த மாதிரி குளிர்ச்சிக்குது தவுந்த மாரி வெந்தயம்லா தேச்சி குளிச் சோம்னா இந்த ஹீட்டா போறதுலா கொஞ்சோ நிக்கும் கத்தால சாப்புலா ஆ மோர்ல அடுச்சு சாப்டுவாங்க இந்த மாரி குளிர்ச்சியான முதல இந்த அதாவது வெப்ப இந்த மாரி வெப்பம் நேரத்ல நம்ம குளிர்ச்சியானதெல்லா கொஞ்ச எடுத்து த்துக்கலா எளர் நீர் நீங்க சொல்றீங்கள ம நல்ல போதுன்ட்டு எளநீரு மோரு மோர நல்லா கடஞ்சு அதுல நாலு வெந்தயத்த போட்டு அப்டியே முழுங்குங்க காலேல வெறு வயுத்ல
செரிங்கக்கா கண்டிப்பா
ஆ அதுக்கு அது கே கு எளநீர் கேக்கு
இப்போ எனக்கு மூக்ல இப்ப ரொம்ப சள்ளியாவு இருக்கு அதுக்கு ஒண்ணு ஆகாதாக்கா
அது ஒண்ணு செய்யாது நம்ம ஒடம்பு சூடுக்கு இப்ப அது ஒண்ணு செய்யாது
செரிங்க அக்கா
ம் ஒரு ரெண்டு நாள் குடிங்க தொடர்ந்து
எனக்கு அதுதா என்னான்னே தெரியல இந்த ஒடம்ல கீழ வயித்து ல்லாம் பாத்தீங்கனா ஒரே ரொம்ப ஹீட் ஆயி
சளி இருந்துச்சுனாவே வயிறு வாயெல்லா வெந்து பொய்யி அ எல்ல அப்டியே புடி புண்ணாயி இருக்கு எது சாப்ட்டாலு வலிக்கு குப குபுகுபுனு வேத்துக்கிட்டே இரு கொந்த வலினால ம் அந்த கண்டிஷன்ல தானே நானு இருக்கே டாக்டர்ட்ட போய் ஆ எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இததா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க
ஓ அப்படியா இப்ப எல்லாருக்குமே அப்படித்தா இருக்கா
ஆமா சீசனே சரியில்ல வேத்துட்டே இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு கேட்டப்பா அவர் சொன்னாரு அல்சர் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா அல்சர் இருக்கு அதனால உங்களுக்கு வழியினால அந் இந்த வேர்வ நிக்காது அப்படின்ட்டு அந்த ஜலுசில் இருக்கு பாத்தீங்களா ரோஸ் கலர் மருந் அத தா குடிக்க சொன்னாரு அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்தாரு
ஆ அதே மாரி எனக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க இந்த ஜலசின் மாதிரிதா ஆ அது குடிச்சா ஓரளவுக் கொஞ்ச எனக்கு வயிறுவலி வந்துச்சுன்னா கூட அது நா குடிச்சேன்னா எனக் க்கு அந்த வயிறுவலி கொஞ்ச போகுதுக்கா எனக்கும் இந்த அலசர் அரச சரு அல்சரு அப்படின்னு சொல்லிட் டு சொல்லிட்டாங்க அ அதனாலதா உங்க வயித்துல எல்லா புண்ணா இருக்கு
வாரத்துல ரெண்டு நாளு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கணு இந்த புண்ணுக்கு நம்ம சலீ இவ்ளோ இருக்கு போது வேற எது எடுத்துக்க முடியாது அதனால புண்ணுக்கு வந்து அதுதா பெஸ்டு அப்புறோ இந்த சூப்பு மாரி வகைகள் சூப்பு வகைகள் எவ்வளவோ இருக்கு பாத்தீங்களா அதெல்லா இந்த சளிக்காக நீங்க பெப்பர கொஞ்ச போட்டு போட்டு குடிக்கணு
எங்கக்கா இந்த சூப்பு குடிச்ச சூ சூப்பு குடி க்கலா அப்டின்ட்டு குடிச்சா அப்டியே எனக்கு அப்டியே தண்ணியா வேறவையோ ஊத் ஊத்துது மூக்குல இருந்து ஊத்துது ஆ புடிக்குங்க்கா
சூப்பு குடிங்க ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க அப்புறோ நம்ம இயற் கேயாவே காய்கறி சூப்பு குடிக்க வேண்டியதா ஆ பம்கின்ல சூப்பு உங்களுக்கு தெரியுமா
ஆ தெரியு தெரியு ஆனா நா செஞ்சது கெடையாது
பட்டர் போட்டு ஆ பட்டர் இருக்குல்ல அத போட்டு வெங்காயம் பூண்டு தட்டி போட்டர்ணு போட்டு இந்த பழம் க்கின் அது அருஞ்சு அதுல போட்ருணு ஆ தண்ணிய ஊத் ஊத்தி நல்லா கொதிக்க உட்டு வே நல்லா மூணு விசில் உடுங்க விட்டோனே நல்லா மிக் மிக்சில ஒரு அடி அடுச்சுட்டு அத வந்து அ அப்டியே எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்ளோ ஊத்திக்கணு நீங்க அதுல வந்து பெப்பர் தூள லைட்டா உப்பு போட்டு அப்டியே டம்ளர்ல நல்லா ஆத்தி குடிச்சிங்கன்னா பம்கின் சூப்பு நல்லது
ம் சேரிங்க அக்கா கண்டிப்பா நான் இந்த பம்கின் சூப் குடிக்கல நா ட்ரை பண்ணி பாக்குற அது எப்டி இருக்குன்னு அப்புடியா
உக்காண்டுருக்குல்ல அத உருச்சு அ அத் அதோடயே போட்டு வேக வச்சுகலா நல்லாருக்கும்
ஆமா நா ஸ்வீட்கான் சூப் குடிச்சுரு க அது நல்லாவே இருக்கும் ஏ கெழந்த கூட ரொம்ப விரும்பி குடிப்பா ஆமாக்கா செரிங்க கா
அதுவும் டேஸ்ட்டாருக்கும் சளினால வர தொந்தரவு நம்மோ இதபத்தி பேசலா வேணா நறைய கெழந்தைகள் ளுக்கு பெரியவுங்ளுக்குலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நறை ய சளிதா புடிச்சிருக்கு ஆஸ்பத்திரியே குமிஞ்சுதா கெடக்குது இங்க எங்க வீட்டுக்கு எதுத்த மாரி ஆஸ்பத்திரி தா ஒரே சளி இருமல் காச்ச இந்த வயிறு புண்ணு வாமிட்டு இதனால தா வ எல்லா வராங்க வெயிலுக்கு ரொம்ப வெயிலில்ல இப்ப இந்த வரு சோ அதனால தாங்க முடியாம வயிறு வாயெல்லா வெந்து போய் கெடக்குது எல்லாரு
ஆமாங் கா கரெக்டா சொன்னீங்க நீங்க எனக்கும் அதே மாரி தா இருக்கு எது சாப்டாலு இனிப்பு சாப்டா கூட ஒரு மாதிரி எரிர மாதிரி இருக் எனக்கு
அதேதா தண்ணி குடிச்சா கூட அவ்ளோ வலிக்கும்
ஆமா
பச்ச தண்ணி குடிச்சோம்னா அதுதா புண்ணாருக்கு அந்த அளவுக்கு இருக்கு புண்ணா இருக்கனால பச்சத்தண்ணி குடிச்சா கூட அது அந்த வலி வலிக்கும்
ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க நீங்க அதே நெலமலதா இருக்குற கால் போனா இந்த என்ன பண்ணாலு என்னடா இது சளி
ஒரு மாம்பழோ ஆசையா சாப்ட முல்ல என்ன அப்புண்ணு வந்துருமோனு பயந்துகிட் டு அத சாப்பற மாரி இருக்குது எதுனாலுமே பயப்பட வேண்டியதா இருக்கு ப்ப
சரி ஏனா இப்ப இருக்கற காலகட்டத்துக்கு பழங்க எல்லா என்ன பண்ணாங்க அந்த சுண்ணாம்பு எல்லா வச்சு சேவ் படுத்துறாங்க அ அது அப்டி காயா இருக்குதுல்ல அது
ம் கல்ல போடுறாங்க சுண்ணாம்பு கல்ல போட்டு போட்டு பழுக்க வை
ஆமா கரெட்டா சொன்னீங்க இப்போ இந்த சீத்தாபல அந்த மாரி எல்லா போன க்ளைமேட் வந்துச்சு பாரிங்க அதுல பாத்தீங்கன்னா நெறைய சுண்ணாம்பு அப்டி தா இருந்துச்சு தடவி தடவி
ஆம்மா அதுதா என்னா செய்யறாங்க நல்ல ம் பழங்கள் வாயிண்டு வந்தோவுன்னே தண்ணீல ஒரு பெரிய சட்டி மாரி வச்சு தண்ணிய ஊத்தி மஞ்சத்தூள் இருக்கு பாத்தீங்களா அத கொஞ்ச கொஞ்ச உப்பு லைட்டா போட்டு அந்த பழ உங்கள அதுலேயே ஒரு பத் பத்து நிமிஷ வச்சர்ணு
ஆ செரிங்கக்கா
பழங்கள எடுத்து நம்ம சாப்பிடணு ஏன்னா எல்லாமே எல்லாமே வந்து மறந்து ஆ நம்மளுக்குனா கொழந்தைங்களுக் பாதிக்கும்மல்ல நவாப்பழ எடுத்துக்கோங்க சீசனு ம் அது வந்து அப் அப்ப வந்து குட்டியா அழகா இருக்கு இப்ப பாருங்க மொந்தா மொந்தான் பெருசு பெருசா இருக்கு
ஆ எப்டிக்கா அது இவ்ளோ பெருச ஆயிடுச்சி
இந்த வய வய பிரிட் சொல்றாங்களா அது மாரி சீட்லஸ் பழகுன் சொல்லி என்ன ருசி இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் வந்து நம்ம வாங்கனோனே வந்து சாப்பிட கூடாது நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பி சாப்பிட்டோம்னா
எங்கக்கா அது நான் சாப்பிடணும் தான் நினைக்கிறேன் இந்த இருக்கிற இந்த சளிக்கும் இந்த தொண்ட வலிக்கும் அது சாப்பிடுறதுக்கே எனக்கு பயமா இருக்குக்கா ஆஹ்
அந்த நவப்பழம் வந்து உடனே தொண்டை கட்டிக்கும் நான் ஒரு ரெண்டு பழத்தை தான் எடுத்து வாயில போட்டேன் தொண்டை கட்டிக்கிட்டு பே பேச்சே வரல
ஏன்கா அது அந்த மாதிரி ஆகுது அந்த பழம் ஏன் அந்த மாதிரி இருக்கு ஓ அப்படியா
அது நாம உடனே என்ன பண்ணணும் சுடுதண்ணிய வச்சு குடிச்சுக்கணும் வேற என்ன செய்யறது
ஆஹ செரி ஆசைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நான் முதல்ல கூட சாப்பிடும்போது
ஐஸ்கிரீமோ அ அந்த நவா நாவல் பழமோ எல்லாமே வந்துங்க சுடுதண்ணிய நம்ம குடிச்சிறணும் சேராத இது அதெல்லாம் நம்மளுக்கு கு ஆ குடிச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்லது சூடா ஒரு வெது வெதுப்பா
ஆஹ்
உம்
எனக்கு ஆல்ரெடி இப்போ எனக்கு எரியுது தொண்டல்ல எல்லாம் எரியுது இப்ப எங்க சுடித்தண்ணி குடிச்சா இன்னும் ஏ
எரியும் திகு திகுன்னு எரியும் மோர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சளியாதான் இருக்கும் மோர் எடுத்துக்கோங்க புளிக்காம ரொம்ப புளிக்காம ஆஹ் நால அந்த இந்த தயிருக்கும்ல கேட்டியாப்ப புளிக்காத தயிரு அதுல இது அடிச்சு குடிக்க வேண்டியதுதான் நாங்கல்லாம் காலையில மோர் குடிப்போம் இளநி கிடைச்சா இளநி குடிக்குறது
ஆ
வெந்தயத்த முழுங்குறது பெரும்பாலு
இப்போ இளநீர் நூறுபாக்கா தொண்ணூறு
வெல கூட இளண்ணிலா ஆமா வெந்தய வந்துங்க நீங்க நைட்டு ஊறவெச்சு காலேல வெறு வயுத்ல குடுச்சுறணு அந்த சளியெல்லா வலிச்சு வெளில கொண்டு விரும்பாங்க
சேரிங்கக்கா கண்டிப்பா ஆமா
உம் அதனால அந்த வெந்தய வந்து சளியெல்லா அந்த கபம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லா வெளியில கொண்டு திரும்பாங்க
செரிங்க அக்கா நைட்டே ஊர வச்சு குடிக்கணுமா
காலேல வெறு வயத்துல எந்திரச்சுன்னே
தண்ணியோட அந்த வெந்தயம்
ஆமா ஒரு அது ஒரு பத் வெந்தயம் போட்டு ஒரு அர டம்ளர் தண்ணிய வச்சு கடக்குன்னு ஊத்திக்க வேண்டியதுதா நைட்டு நாளா வந்து இது மாதிரி சளி இருந்துச்சுன்னா மெளகு மஞ்சத்தூளு பால் போட்டு ஆத்தி குடிச்சுக்குவே வேற என்னா செய்றது
பண்ணுவேக்கா அதிகமா
உம்ம்
உங்க கிட்ட பேசுனதுக்கு மகிழ்ச்சிக்கா நா மறுபடியு தொடர்ந்து பேசலா
ஆ சரிங்க தோழி பேசுவோ
உம்